சும்மாதா நீங்க என்ன பண்றீங்க
ஆ சா வீட்ல தோட்டோ வச்சிருக்கேன்ல அதுக்கெல்லா வந்து தண்ணி ஊத்தி மண்ணு எல்லா கிளியர் பண்ணி வெச்சுட்ருக்கே இப்பதா ஆ செடிக்கு வெதல்லா வாங்குன டெய்லி சமைக்கிறதுக்கு வீட் செய்ய நம்ம காய் எடுத்துக்கலால நம் விட்ல செடி இருந்தா அதுக்காக எல்லா ரெடி பண்ணிட்டு இருக்க நீங்க என்ன பண்றீங்க
உக்காந்துருக்கோ நாங்களு அடுத்து வீட்டு வேல பார்க்கணு
அ ஆ ரைட்டு ரைட்டு உங்க வீட்டுல ஏதாச்சு ம் சொல்லுங்க
விவசாயம்லா எப்படி போயிட்டு இருக்கு
ஆ நல்லபடியா போயிட்டு இருக்கு ஆனா என்ன விலதா அதுக்கு ஏத்த மாரி கிடைக்க மாட்டேங்கிது
வே விலையா ம் ஆ
உழைப் புக்கு கேத்த வேல கிடைக்க மாட் இது இப்ப விவசாயத்துல ஆ நீங்க உங்க வீட்டுல செடிய எல்லா வச்சிருக் இருங்களா
இல்ல நாங்க வ வாடகைக்கு ரென்ட்ல இருக்கோ பா அதனால வைக்க முடியாது
ஓ சேரி சேரி சேரி நீங்க மாடிலேய கூட மாடி தோட்டோ அது மாரிலா வை
இல்ல இங் க உட மாட்டறாங்க ரென்ட்ல இருக்கிறவங்க
ஓ ஓகே ஓகே ஆமாம தல ஓனர்ஸ் லா அப்டிதா பண்ணுவாங்க நம்ப சும்மா நடந்து போனாலே கீழே சவுண்டு கேக்குது அப்டின்னு சொல்லுவாங்க மாடியில போயிட்டுல்ல ம் ம் ஓகே ஓகே தண்ணிக்குல்லா ஓகேவா உங்க ஊர்ல தண்ணிக்லா நெறைய
கொஞ்சோ தண்ணி அ கஷ்டமாதா இருக்கு தண்ணிக்கு அதனாலயே மோஸ்லி
ம்
விவசாயோ எல்லா மாடித்தோட்ட எல்லா பண்ண முடியாது தே
ஓகே ஓகே நம்ம ஆக்சுலி வீட்டுக்கு தேவயானத எடுத்து
ஆ ஆமா நா ஒருத்தடவ ஒன் டைம் எங்க வீட் ட்ல ரோஸ் செடி வச்சோ அதுக்கே ஓனர் வந்து ஆ வெக் வெக்க கூடாது பில்டிங் வீணா போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க
ஆமா ஆமா ஒரு ரோஸ் செடியில அப்டியே அவங்களுக்கு வீனா போயிடுது அப்ப சரியான ஆளா இருக் ப்பங்க போல
ஆ ஆமா
ம் ம் அவங்க வீட் வீட்ல வெச்சு கீழெல்லா செடி வச்சிருக்காங்களா
துல கொஞ்சம் தோட்டம் மாரி வச்சிருக்காங்க
ஓ அ அ அவங்க என்ன மாரி செடிலா வச்சிருக்காங்க
இந்த ம் செம்பரத்திப் பூ வாழை முருங்கை அது மாரி வச்சிருக்காங்க
இப்ப போய் அங்க முருங்க கீரலா பறிச்சா அதெல்லா எது சொல்ல மாட்டாங்க
இல்ல சொல்லுவாங்க
சொல்லுவங்க அ எல்லாமே நம்ம அப்ப அங்க காசு கு தா வாங்கனு நாங்களா இங்க நாங்களு இங்க ரெண்டுக்கு தா இருகோ கோம் பட் ஆனா இங்க ஹவுஸ் ஓனர் வந்து ஓகே நீங்க பண்ணி இருக்கங்க இப்ப வந்து விவசாய யாருமே பண்றது இல்ல அவ்ளவுக்கு நீங்க பண்ணுங்கன்னு சொ சொல்லிட்டு அவுரே நெறைய வெதல்லா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு இங்க
அ எ எங்க ஓனர் அப்டி இல்லப்பா
ம் ஓ ம் பரவாயில்ல நாங்க லக்கியாட்டுருக்கு இந்த ஓனர் கிட்ட இருக்கோ ம் ஓ ஓகே ஓகே ம் ம் ஆனா எனக்கு போவில் ஏ கிராம த்ல்லலா நெல் டு எல்லா போடுவாங்க நெல்லுக்லா எவ்ளோ நாள் அறுவட என்னா ஆகுன் தெரியுமா உங்களுக்கு
அ நூத்தி இருவது நாள் ஆகும்பாங்க
நூத்தி இருவ நாள் ஓ கே ஓகே ம் ம் நானே இப்ப இந்த சிட்டி லைஃப் லா புடிக்கல நீயாச்சு வில்லேஜ போய் ஒரு ஒரு ஏக்கர் நெலத் த்து வாங்கிட்டு ஒரு பம்பு செட்டோட அந்த மாரி ஒரு வீட்ல இருக்கணுதா ஆச நாங்க வயலோட அந்த ம் எப்பிடி சொல்றது சினிமாலெல்லா காமிப்பாங்கில்ல வயலு அப்டியே பக்கத் துலே வீடு இரு
வீடு இருக்கு ஆமா அது ஒரு இதே அழ நல்லா இரு க்குமே அந்த சுச்சுவேஷனே
ஆ ஆமா
அ எடமே நல்லா இருக்கு இயற்கை சில்காத் தே
ஆமா
ஆ
அது இல்லாம நம்ம இப்போ வெள வச்சு ஒரு காய் வந்தா கூட அத சம ச்சு சாப்டும்போது நமக்கு அவ்ள ஒரு சந்தோஷமா இருக்கு
ஆமா நம்ம வீட்லயே வெளைஞ்சது அப்டின் ட்டு நம்ப சாப்டலா உ உ நம்ம எதும் மருந்து தெளிக்காம இயற்கையா நம்ப க வீட்ல யூஸ் பண்ற வெங்காயோ தக்காளி அத வச்சு கழிவுகள போட்டு அத இயற்கை உரமாக்கி கி நம்மஸ்
அ கரெக்டா சொல்லிட்டீங்க நானு அதேதா சொல்ல வந்தே மருந் அடிக்காத காய்லா இப்பக் வர்றது பெரிய விஷயமா இருக்கு நமக் கு என்னனா நம்மதா செஞ்சு ரொமாட்டர் கம்பல் விவசாயமு
நாங்களு கிராமத்துல தா எனக்கு அந்த இயற்கை விவசாயத்துல கொஞ்ச இதா இருக்கு ஆனா என்ன இங்க டவுன்ல வந்ததுனால அப்டியே எல்லா மாறி போச்சு எங்க ஊர்லல்லா ஒரு ஒரு காய்கறி வந் அதோட டேஸ்ட்டே ஒரு இதா இருக்கு
உ அது இல்லாம தண்ணி ஓடுற வாட்டமு இருக் குல்ல தண்ணி வாட்டோ காவெரி நீர் பாசனொ அப்டின்னா வந்து அது ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கு டெல்டா பகுதின்னா அது ஒரு இதா இருக்கு அந்த ஆ தண்ணி வாட்டோ மண்ணோட ஹு இந்த செம்மண்ல வச்சா அது செம்மண்ல வச்சா அது ஒரு மாரி காய்கறி வரு கரிசல் மண்ணுனா அது ந்த ஒரு மாரி காய் வருல
ஆ
உ உ உ பரவாயில்ல இப்ப கிராமத் துலதா விவசாயம் பண்றாங்க அ அதே மாரி வந்து பிளாட் போட ஆரம்பச்சிட்டாங்க என்ன ஆவ போவுதோ தெரில சை ம் ம்
ம்
வேற என்ன
வேற நீங்கதா சொல்னு ஓல்டு மெம்ரிஸ் போட்டோலா பாத் இப்ப நீங்க எ எனக்கு அனுப்ப முடியுமா
ஆ நா அனுச்சுடுறே கண்டிப்பா அனுச்சுடறே எல்லாத்தையு இப்பதா தொடச்சி எடுத்து வைச் ச்ச மாரி இப்ப உங்களுக்காக மேல இருக் அதெல்லா எடுத்து வைக்கிறே கண்டிப்பா நா அமுச்சுடுறே ம் நீங்க உங்கள்ட்ட ஏதாச்சு இருந்தாலு அனுப்
ஆ அனுப்பியுறே ஆ அனுப்பியுறே
சேரிடா சேரி என்ன சாப்பாடு செய்யலான்டு இருங்கிங்க
இன்னைக்கா இன்னைக்கு மதிய சாம்பார் ரைஸ் தா செய்யலாம்னு இருக்கே
ம் ம் என்ன சம்பார் நானு இங்க அதேதா பிளான் பண்ணியிருக்கே
அ ஹலோ
அ ஆ நானு அதேதா செய்லான் இருக்கே ம் வத்த கொழம்பு தா வச் மாங்கா ஊற போடலா எடுத்தே என் பைய வந்து பாத்துட்டு மா எனக்கு வத்த குழம்பே வேணா அப்படின்னு சொல்லிட்டா வத்தல் போட்டு வச்சு ஒரு வருஷ ஆயிடுச்சு இப்ப இந்த வருஷத் ரெடி பண்ணிட் ட நீங்க வத்தல் எல்லா போடுவீங்களா
ஆ போடுவே அ இந்த வெங்காய வத்தல் ஆ நீட்டு வத்தல் அப்புறம் கரண்டி வத்தல்
ஓ ஒகே ஒகே ஒகே அது ஓ கே அப்புறம் இந்த இது மாரி செய்வாங்க அந்த கடுகு தாளிக்கிறதுக்கு ஒரு
வடகம் ஆ ஆமா அ ஆ ஆ அது எனக்கு மோஸ்ட்லி பிடிக் க்காது
ஒகே ஒகே அது வச்சுட்டாச் இதெல்லா வந்து நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு வருஷத்துக்கு வாங்க தேவல்லன்னு சொல்லுவாங்க தான
ஆமா ஆ
ரசத்துக்குமே அதப்போட்டு தாளிப்பாங்களா
ரசத்துக்கு தாளிக்க மாட்டாங்க அது சாம்பாருக்கு ஆமா அது மாரிதா தாளிப்பாங்க
ஓகே ஒகே நா என்ன நெனச்சிட் ஆ ரசத்துக்குமே அது போட்டு தாளிப் வச்சுட்டே
இல்லல்ல ரஸ்த்துக்கு தாளிக்க மாட்டாங்க
உ உ ஆ இதெல்லா வந்து இந்த சம்மர் டைம்ல இந்த வடகோ போறதுலா ஒரு பெரிய வேலையா வச்ரு ப்பாங்க எங்க அம்மா வீட்லல்லா உ உ
அ இங்கயு அப்டிதா எங்க அம்மா வீட்லயு அப்டிதா பண்ணுவாங்க கே ஆனா இப்ப விட்டாச்சு அத
உ ஒ ஓகே ஓகே இப்ப அவுங்களே வயசு ப்பாஆயிடுச்சா அவுங்கல்லாஸ் செய்ய முடியல எந்த வேலயுமே
அவ்
சேரி சேரி முன்னாடி இருக்க மாரியா எல்லாரு இருக்
ஆமா அந்த காலத்து உணவுகல்லா அது வேற மாரி அந்த காலத்துல்லா சாமை வரகு தினையரிசி அது மாரி சாப்ட்டு கொஞ்ச தெம்பாருந்தாங்க இப் இப்பதா ஏதோ பர் பீஸா பர்கர் சாண்ட்விச் அதஅத ச சாப்ட்டுட்டு ஒடம்பே ப் வீணாயிடுது
கரெக்ட்டா சொல்ட்டீங்க எல்லார்க்கு அப்டிதா ஒடம்பு வீணாப் போது
ஆமா இப்ப ஆமா
ம்
உங்க பையனுக்கு என்னன்ன சாப்பாடு புடிக்கும்
ஆ எங்க வீட்ல வெஜிடே ரியன் தா மோஸ்ட்லி சாப்டுவோம் அ சேரி சேரி
அ
ட்ரரெஸ்ல்லாம் அயன் பண்ணிட்ருக்கன் அப்டியே சேரி உங்கள்ட்ட போன் பேசிட்டு அயன் பண்ணிடுவோம் அப்டின்னு சொல்லிட்டு தா போன் பேசிட்டு வேல செஞ்சா டைம் போறது தெரியாது வேலயும் டக் முஞ்சர மாரி இருக்
ஆ ஆமா போன் பேசிட்டே நம் பாட்டுக்கு வேலை செஞ்னா வேல முடிஞ்சிடும்
கூட ஒரு ஆள் நின்னு பே மாதிரி இருக்கும்ல அதனால டக் டக்குனு முடிச்சுடுவேன் நானு நீங்களும் அது மாரி தா நீங்களும்
ஆ ஆமா
ம் ஓகே எனக்கு யாரும் போன் பேச கட் டைல் இல்லன்னா என்னத்த போடணும் கிச்சன் கவுண்டர் டாப்பர்ல போன்னா வச்சுட்டு எ மெலோடி சாங் போட்டு விட்டுருவேன் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் எனக்கு ஒரு ஆள் நமக்கு கூட தொணைக்கு அது மாரி
ஆமா மெலடி சாயங்ஸ் கேட்டுட்டு வேலை செய்த அது ஒரு தனி ஒரு இது தா
ஆமா கரெட் கசிலி
ஆ ஆமா அதுவும் நைன்டி கிட்ஸ் படம் லா அது இது தா
ஆ கரெக்டா சொல்லறீங்க இப்ப வர்றது கூட எனக்கு அந்தளக்கு ப புடிக்கல நன்டி ஸ்கிட் சாங்ஸ்ல்லாம் சூப்பரா கொந்தம் ஒரு ஒரு சாங்குமே அப்டியே அந்த அந்த காலத்து க்கிர அந்த கூட்டு போற மாரி
ஆ ஆமா அது எஸ் பி பி பாடல்னா ரொம்ப சு ப்புறா இருக்கு
ஆமா ஆமா கரெக்ட் கரெக் சொல்லிட்டீங்க சேரி சேரி துணிலா போட்டா சா வாஷிங் மிஷின்ல
இல்ல இனிமிட்டு தா போய் போடணு
உ உ நாய் இப்போதா போட்டு விட்டு வந்த அயன் பண்ணிட்ருக்குறே இது வேற பயமா இருக்கு அயன் பாக்ஸு மிஷினு ஒன்னா போட்டா ட்ரிப்பர் வந்துரமோனு அதனால வேற வழி இல் ல டைம் ஆய்டு சா இந்தா பண்ணிட்ருக்குரே
ங்களா இனிமேட்டு தா
அது ஒரு பக்கோ நடக்குது இது ஒரு பக்கோ நடந்துட்ருக்கு எல்லாமே பண்ணிட்ருக்கே சாம்பார் ரஸோ வச்சுட்டே ரைஸ் மட் டு அடுப்புலருக்கு
ஆ ஓகே ஓகே
சம்சாச்சா
ஆ நா செஞ்சுட்டேபா
ஒ ஓகே - ஓகே
ஆ
பவர் கட் ஆகுது வேற அடிக்கடி உங்கள்ட்ட பேசிட்டு ரெண்டு வேலேயு முடிச்சிர்லானு பாத்தே கரண்ட் போய்டுச்சு
ஆஹா அங்க அடிக்கடி பவர் கட் ஆய்டுமா
ஆமா- ஆமோ அதுக்கி சம்மத் தந்ததே இருக் முடியல வீட்ல பா கரெண்ட்டு போய் போய் வருது
ஆ இங்க வந்து நாங்க இண்டஸ் ட்ரியல் ஏரியால இருக்கறனால மே மோஸ்ட்லி கரண்ட் பவர் கட் ஆவாது
பரவால்லியே ம் ம்
ட்ரியல் ஏரியால இருக்கோ
ஆஹா அந்த மாரி ஏரியாக்குதா நாங்களு வரணு ஆனா என்ன நீங்க சொல்ற மாரி ஹவுஸ் ஓனர் வீட்ல நம்பளால எந்த கஷ் டப்பட முடியாது ம் நமக்கு இங்க வீட்டு ஓனர் பிரச்சன இல்ல எது ஓகே ஓகே தம்பி பையே எழுந்துட்டா நா அப்பறோ கூப்பட்றே பாய்
ஆ ஓகே ஓகே அ